ஆ பாத்துட்டியா
இல்லீயே
ஏ பாத்துருக்க மாட்ட நீ
பொய்யெல்லா சொல்லாத அப்ப சாதிப்ப அப்டியே
செரி வுடு இங்கிலீஷ்ல சிலரது யாரோ ஒருத்தே சொன்னா செரி அதா இருக்குமோனு நென்ச்சே
தொடர் இங்கிலீஷ்ல வந்து ஜாமூன்
ம் செரி அவ ட்ரை பண்ண
ஆ இப்ப மட்டு சொல்லு நா ஆவட்டு விடுனா இப்போனு இதுவே இது மட்டு கரெக்டா இருந்திருந்துன்னா என்ன பண்ணிருப்ப நீ
யாரோ ஒருத்தே சொன்னா செரி அத உனக்கு சர்ச் பண்ணி பாக்கல செரி வுடு இன்ன இப்போ
யாரு சொன்னா ஒகிட்ட
அது யாரோ ஒரு பைத்திக்கார எவனோ சொல்லிருப்பா
ஆஹ சேரி சேரி
எது இந்த பழோ உனக்கு ஒண்ணு அஞ்சு ருபாவா
ஆமா நாவ அது இப்ப ரேட் அதிகமா போயிட்டு இருக்கு இந்த சீசன்ல
அ இந்த சீசன்ல கெடைக்காதுன்னு நெனக்கிற வெயில் சீசன்ல தா கெடைக்கு மே மாசோ டைம் மேடா மழக்காலோ வர போதுடா ஏன்டா ஏ மழ காலத்துல வருமா வெயில் காலத்துல வருமா
அது எனக்கு தெரியாது
டேய் எ பாட்டுனு ரோட்ல உழுந்துருப்ப எ கண்ணு ரெண்டு
அதா இது வந்து ஆனா அந்த அக்கா கடைல பெருசு பெருசாதா இருந்துச்சு பழம் நல்லா
அது இது அது பேர் எதோ ஒன்னு சொல்வாங்கல ஊசியோ அது பேரு ஹய்ட்ரு ஹய்பீரீட் ஆ
தெரில ஆனா லைட்டா கொஞ்ச பெ நார்மல விட பெருசாதா இருந்துச்சு
அதன்டா அதல்லா ஹைபிரீட் நார்மல்னா அது எவ்ளோ டு வந்தா வரு
அது பெருசு மீன்ஸ் அவ்ளோல்லா இல்ல
ஏ பெருசு பெருசா அது வந்து அதோட சைஸே கிடையாது டா அவ்ளோ ஒரு ஒரு மரோ வருடா எங்கள்தூ ஹைபிரிட் ஒன்னு இருக்கு டா இப்டி தா இருக்கு பெருசு பெருசா இருக்கு கனகனமா
ஆ அதுல அந்த அக்
சின்னதா இருக்கு
அந்த அக்கா கிட்ட போய் நா வந்து இது வாங்கனு நெல்லிக்கா வாங்கிட்டு இது எவ்ளோ கானு கேட்டோமா இது என்னது கால் கிலோ வந்து அம்பது ரூபா அப்டினு சொன்னாங்க சரி டேஸ்ட் எ ஃபிரண்ட் சொன்னா டேஸ்டுக்கு ஒரு பழோ எடுக்கலாமா ஒரு பழோ அஞ்சு ருவாமா டேஸ்டிங்ல இல்ல அப்டின்றாங்க அந்த அக்கா ஒன்னே வந்து ரெண்டு பழோ நாங்க எடுத்துக்கறோனு சொல் ட்டு நாங்க எடுக்குறோ அதுக்குள்ள மா ஒரு பழோ அஞ்சு ருபா மா அப்டின்றாங்க
ஒ
ஒனே நாங்க சொன்னோ காசு குடுப்போ குடுக்காமலா போய்ட மாட்டோ அப்டின்னோ
ம் அதுதா நாங்க அண்ணகூட அண்ணகூடயா எத்துன்னுவருவோ டா பாய் வண்டி சைக்கிளோட இது ஒரு கூட இருக்கு தெரிமா
ஆமா
அதுல எல்லா எத்துன்னு வருவ தெரிமா தா கழுவிட்டு நல்லா உப்பு மொளா தூள் போட்டா வச்சுக்கா சும்மா அப்டி இருக்கு அது நியூட்ரிஷனா அதிகோன்டா அதுல இருக்க நியூட்ரிசன் அதிகமா இருக்குன்டா
ஆனா உப்பு போட்டுதா எங்க பெரிமா சாப்பட்றாங்க எங்க வீட்ல இருக்கீங்கா அத்த குடுத்தாங்கன்னு எங்க அப் எங்க அப்பா எடுத்துட்டு வந்தாரு எங்க வீட்ல இருக்க அது
போட்டு சாப்டுவாங்க ப்டி திருமணகாஸ்
எங்க பெரிமா என்னதெரிமா பண்றாங்க அது மேல அப்டே உப்பு ஃபுல்லா தடவிட்டு அப்டே சாப்பட்றாங்க
ம்
அது மேரி இந்த இந்த பழோ எனக்கு புடிக்கவே மாட்டுது அதனா வந்து ஐயோ அது பேர் வந்து மறந்திருச்சே முந்திரி பழோ
முந்திரிபழோ அதைய நா சாப்பிட்டுருக்கே சின்ன வயசுல சாப்பிட்டு இருக்கே அப்புறோல்லா சாப்பிட்டது இல்லடா அப்பல்லா எங்க ஊர்லயே இருக்குண்டா முந்திரி மரோ ஆ அதோட இதுவு மேல படக் கூடாது தானே
ஆமா டிரெஸ்ல படக்கூடாது ஆ அது து சாப்பிடலா ஆனா ஒரு மாதிரி சவு சவுக்கு சவுக்குன்னு இருக்கு
சவுக்கு சவுக்குனு தா இருக்கா
எனக்கு அது புடிக்கவே இல்ல டேஸ்ட்டு
உம்
ஆ
அப்படியே தண்ணியா இருக்குந்தானே ஃபுல்லாவே
ஆமா அப்படிதா இருக்கு அது மீதி எல்லா தா அந்த உள்ள இருக்குது ஃபுல்லா வந்து
ஃபுல்லா சாப்பிட கூடாது பாதிதா சாப்பிடணு
தெரில ஆனா அவளுக்கு அவளுங்க ஆனா கட் பண்ணி வச்சிருந்தாலுங்க அததா சாப்பிட்டே
பாதிதானே இந்த ஸ்டார்ட்டிங் முடியு தெரியுமா காம்பு வறுமே அங்கிருந்து பாதி வரைக்கு தா சாப் போனோ அப்பதா வீடியோல நேத்து நேத்து வந்தது எனக்கு முந்திரி பழோ
ஏய் அது பாத்தே நானு பாத்தே அந்த வீடியோ ஒருத்தர் வந்து அப் போய் வெட்டி குடுப்பார் தானே எல்லாருக்கு
ஆ அதே தா
ஆ பாத்தே பாத்தே
உம் அப்பதா சாப்பிடணுமா எனக்கே அப்பதா தெரியு நா சின்ன வயசுல சாப்பிட்டுடறன் போல மரோ இருந்தது அப்போ இருந்தது இப்போ இருக்கா தெரில
உம் இப்ப அந்த டவர் இது இப்போ அந்த ரீல்ஸ் பாத்தியா அந்த டவர் மேலே நின்னு
ஆ அதா அரஸ் பண்ட்டு இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அதா
ஆமா நல்லா இருக்குல அது
இருக்கு இருக்கு
ஏ நெஜமாதா
டேய் போடா
ஏ நல்லா இருக்கு
அது ஒரு வைலன்ஸ் அந்த மாரிலா பண்ண கூடாது புரியுதா
ஆ ஆ அப்படி இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓக்கே இப்ப இந்த இதை யாராவது மறப்பாங்களா சொல்லு ஆ ய அது ஓ கி அண்ணா இப்பரு ரிலீஸ் ஆயிட்டாங்கள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு
ஏ
எதுக்கு அவங்க கத நமக்கு உம் நமக்கே ஆயிரத்தி எட்டு வேலையிக்குது ஆயிரத்தி ஒன்பதாவது வேல எதனா வந்தா அத வேற பாக்கணு
டா கே ட்டா எங்க அம்மா எல்லா ரெண்டு நாள் வெயிட் பண்ணு அப்டின்றாங்க
அதுக்கு தா சரி ரென்னா கழிச்சி வாங்கிக்கோ நீப்போ நா தர்றேனா
என்னது
என்ட்ட வாங்க்கோ டா ஆறு நாள் கழிச்சு அவங்கள்ட்ட வாங்கிக்கோ அவங்ககிட்ட இருந்து
அத உனக்கு அ ரிட்டன் பண்ணிடவா
செரி ஓகே ஆவ்டோ
சொல்லு நீ அதுக்கப்பறோ அனுப்ப கூடாது அப்பில்லா நீ என்ட்ட சொல்ல கூடாது
செரி ஓகே ஆடோ ரிட்டன் பண்ணடோ பரவால்ல
இப்ப நா வாங்கிட்டனு வெச்சுக்கோயே எங்க அம்மாப்பறோ என்ட்ட காசு தராது அதுதா பிரச்சன
ம்
இப்ப நா வாங்கிட்டனா என்ட்ட அப்றோ காசு தராது எங்க அம்மா எனக்கு இன்னானா இப்போ நா இப்ப ஏழாந் தேதி எனக்கு இந்த ஃப்ரெஷர்ஸ் டே வர்து இப்ப அதுக்கு நா என்னா போட்றது லைக்கு எதுவுமே இல்ல நானா ஒரு ஆ எப்டி சொல்றது ஒரு அஞ்சு செட்டு இருக்கு அததா மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கே ஒரு ஈவென்ட்ன் வந்தா எனக்கு போட்ற மாரியே எதுவுமே இல்ல
ஒஹோ
அதுக்குதா ரெண்டு டாப் இருக்கு அதுக்கு ஜீன் மட்டு வாங்கிட்டா அது ஒரு ரெண்ரெண்டு செட்டா ஆய்ருனு பாக்குற அத வாங்கி தர மாட்டுக்குறாங்க
ஓ ஏ மீஷோ லலா போட்டா கரெக்டா இருக்கா துணியே ஜீன்லா
அதுதா எனக்கு பயமா இருக்கு அதனால தா நா எப்பயோ ஆடர் போட்டுட்ருப்பேனே அதுலலா முன்னூறு ரூபா தான காட்டுது
ஓ
எனக்கு இப்ப அதா பிரச்சனயே அங்க
அங்கெலா போனா ஆற்நூ ரூபா இருக்கு போல ஜீனு
இல்ல டிமாட்ல வந்து த்ரீ ஃபாட்டியா த்ரீ ஃபிப்டி கிட்ட எதோ
ஓ வேற எங்கயு இந்த சைடு்ல விழுப்புரோ சைட்ல டிமாட் இல்லயா ஆ அன்னிகி நம்மோ ஓ ஓ செரி
என்னா பண்றதுனே தெர் ஒண்ணுதா ஆல்ரெடி என்கிட்ட பேகி இருக் கு நா ஃபிட் ஜீன் எடுக்க போற
உ வேற ரெண்டு எத்தன துணி ரெண்டு ஜீன் எட்தா கர்ட்டா இருக்கும்ல
ரெண்டு ஜீன்ல்லா வேண்டா ஒரு ஜீன் போது
ஏ
ஆஹா ரெண்டு ஜீன்
வேற ஓ ஒரேரு கலர்ல தா போடுவல
ஆமா
ம் சேர் சேரி
ஒரு ஜீன் போது ஆல்ரெடி பேகி இருக்கு எங்க அம்மா ல்ல அந்த பேகி வாங்கிட் டு அது என்னத்துக்கு வேஸ்டா வெச்சுனுருக்க அதுக்கு அது வாங்காமே இருந்துருக்கலாம்ல அப்டின்
ம்
அந்த பேகி வந்து வெளில போனாதா போட்டு போ முடியு இங்க காலேஜ்ல வேனா போட்டு போனா ஷால் போட்டு போனு எப்டி நா வந்து பேகி ஜீன் போட்டு டாப் போட்டுக்ளா ஷால் போட்டு போனா அது நல்லாவா இருக்கு அது புரிஞ்சுக்க மாட்றாங்க வாங்கி வெச் சுக்கறது மட்டுந்தா உ கண்ணுக்கு தெரியுது எங்க எங்க அதனா போட்டு போணுன்றதலா தெரியமாட்டது
ஆ
ம் ம்
ம்
இப்பென்னா ஒரு ரெண்டு மூன் பேண்ட் இருக்கு இப்ப என்கிட்ட இப்ப டாப்தா இல் டாப் வந்து வாங்லா அது கூட எரநூறுருபா அந்த மார்தா விக்கிது கிராப் டாப்லா அதுலா நா வாங்கிருவே எப்டியாச்சு இப்ப இந்த ஜீன் வாங்குறத்துக்குதா இப்பன்னாப் பண்றது தெர்ல எங்கப்பாட்ட வந்தோனே கேட்டு எப்டியாது நாளைக்கி கன்ஃபர்ம் போனு வேறு வழில்லால்ல ஏழாந்தேதி எனக்கு இப்போ அந்த ஈவென்ட்டு
ரிவெஜ்ஜு
அ இது ஃப்ரஸ்ஸர்ஸு இதுக்கப்புறோ ஃபுல்லா ஈவென்ட்டாதா வரு
ம்
ட்ரெஸ்ஸு ஒன்னுமேல்ல
ம்
நால் ட்ரெஸ்ஸு எங்க அ பெரிம்மாகிட்டந்து எத்துனு வன்ட்டாங்ளா எங்க அக்காது அந்த ட்ரெஸ் ஸு ஒண்ணுமே நல்லால்ல எல்லா இந்த எப்டி சொல்ற எப்டி சொல்றது இந்த மாரி வீட்ல போட்டுக்கிறாங்ள அந்த மார்தாருக்கு
ம் ம் ம் பழசென்ன புதுசுந்தா பழசு அப்டிதாருக்கு வீட்ல போற மாரிதாருக்கு
ஆது காலேஜுக்கு போட்னு போணுமா
உம்
ஒரு ட்ரெஸ் கூட போடவே மாட்ற காலேஜிக்கி அப்டின்றாங்க
ம் ச்ச அளவோட ஒரு அஞ்சு செட்டு வாங்க்கோ
அங்க்கா அஞ்சு செட்டு வாங்குறாங்க
என்னா வாங்க்கொடே
ஆஹ்ஹா
அஹ்
அ பாத்துக்லா இது வர இப்ப இருபதா தேதி வேர அந்த எ ஃபங்ஷன் வேற இருக்கு அதுக்கு வேற என்ன ட்ரெஸ் போடுறதுனு தெர்ல எ ஃப்ரெண்டு கிட்ட வேனா சாரீ கொண்டு எடுத்துட் போய்ட்டு தைக்க குடுக்கலானு இருக்கே ஃப்ராக் மாரி
ம் சாரீ ஃப்ராக் மாரியா
ம் சாரீய ஃப்ராக் மாரி தெக்க சொல்லி
ஏ
ஏ நல்லாருக்கு எ ஃப்ரெண்டு போட்னு வந்தா அவ தெச்சி
ம்
நல்லாந்துச்சு அது மாரி என்ன சாரீய குடுத்தா தச்சு குடுப்பா
சரி ஒரு அஞ்சு ச அஞ்சு செட்டு எத்துகொடான்ன
அஞ்சு செட்லா வேணா அது எடுத்து இன்னா பண்ண போறே ஏய் வேணா வேணா
டேய் மெண்ட்டலா நீ நானே பாக்குறே அந்த ரோஸ் கலரு அப்புற வந்து அந்த ரெண்டு நா இது பண்ணது அப்புறோ இன்னொண்ணு இருக் போல அந்த ரோஸ் அதே அததா மாத்தி மாத்தி போட்டு போற அந்த எல்லோ போட்ற
ம்
இந்த மூணுதா போட்ற இன்னக்கென்ன போனா இந்த ஒன்னொரு ரோஸ் போடுவ ம் இரு நா சூஸ் பண்ட்டு சொல்றே
வேணா வேணா அது அப்றோ எப்டி ஒனக் காசு எது எதுன் கேப்பாங்க வேணா
அ அஹ வரலியே இன்னு தெர்ல இதோ க கள எடுத்துனு இருக்காங்கனு நெனக்றே அலோ சொல்றா
ம்ம் சொல்லு
ம் அதுதாருக்கு வேறென்ன கலருக்கி
பாப்போமா பாத்துக்லாம் பாத்துக்லாம்
எப்பா
அபுறோ பாத்துக்னு
ஹ ம் அஸ்
அப்புறம் என்
ஆனா மோஸ்டா இந்த ரோஸ் தாண்டா இருக்கு ம் ஆ எதுக்கு அதே கலர்ல ஒண்ணு இருந்தாலே போதா தாடா
எனக்கு அந்த கலர் தா என்னனு தெர்ல சூட் ஆகுது
சரி அந்த ஒயலட்டா ஒண்ணு ஒயலட்டா இல்ல பர்பிளா ஏதோ ஒண்ணு எடுத்தடா அது யூஸ் பண்றியாடா
இல்ல அது வச்சிருக்க அது லைட்டா விட்டு போயிருக்கு அத தைக்கணு அது என்னனா கீழ அது கொஞ்சோ எப்படி சொல்றது லாங்கா இல்லாம இருக்கா அதனால போடவே பிடிக்க மாட்டிங்து
ஆ
இந்த பேண்டு போட்டு போட்டா போடலா ஸ்ரேட் அந்த இந்த அதுதேன்னது ஒயிட் பேண்ல ஸ்ட்ரேட் பேண்ட் இருக்கு தெரியுமா லூஸா
ஆ
அந்த மாரி பேண்டு போட்டு போட்டா போடலா லெகின் போட்டு போடும் போது கொஞ்சோ ஆக்வர்டா இருக்கு
ம் ம்
அதுலான அது போடாம வச்சுருக்கே
ம்
ம்
ஹ
ஹ்ம்
ம் ஏழ ந்தேதினா அப்போ திங்க்கழம தா ஏழா
செவ்வாக்கிழம
செர் பண்றேண்ணா ம்